அட்டங்கமானு வணக்ங்கம்மா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்ப்பா நல்லாயிருக்கீங்களாப்பா
நல்லா இருக்கறேங்கம்மா வீட்ல எல்லாரு எப்டி
சரிங்க்ப்பா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்பா சாப்ட்டீங்களாப்பா
சாப்டோங்மா
சரிப்பா படிப்பெல்லா உங்களுக்கு எப்டி போயிட்டு இருக்கு
நல்லா போயிட்டு இருக்குதுங்ம்மா இன்னைக்கு என்ன தலைப்பெடுத்து பேசலாங்ம்மா
சரிங்பா அதுதா வெயிலின் தாக்கம் தா நம்மளுக்கு கொறையவே மாட்டுது அதனால நம்ம மழை ம அதாவது மழை பெய்யும் போது நம்ம மழை நீரை வந்து நல்லா சேகரிச்சு வெச்சுக்கிட்டோ அப்டினா அது மூலமா நம்ம வெயில் காலத் லா ஏற்படுற தண்ணி பிரச்சனைய சரி பண்ணலா
சரியா சொன்னீங்கம்மா எங்க ஊர்லயுமே இப்ப தண்ணியுடைய பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகளிக்குது முன்பொரு காலத் துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாட்களுக்கு ஒருதடவ விடக்கூடிய தண்ணி இந்த வெயிலின் தாக்கமுனால தண்ணீர் பற்றாக்குறைனால பத்து பதினஞ் உடுறாங்க இதனால அந்த தண்ணியோடைய பயன்பாட்ட செ ரொம்ப பாதிச்சிருக்குதுன்னு சொல்லலா இதுக்கான விழிப்புணர்வா இதுக்கான விழிப்புனர்வா இதுக்கான ஒருஇதெல்லா நீங்க என்னன்னு சொல்லுவீங்கம்மா இதுலருந்து நா எப்படி தப்பிக்லானெ ஒரு ஏதாது சொல்லுங்கம்மா
அதுதாப்பா மழ நீர் சேகரிப்பு நம்ம பண்லா அதாவது அந்த காலத்துல நாங்க வந்து சின்ன வயசுல இருக்கும் போது பள்ளி எங்களுடைய பள்ளில வந்து சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வந்து மழை நீீர் சேகரிப்பு தொட்டி கட்டணு அப்டின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து த்த அரசாங்கத்திலே வந்து உத்தரவு பிறப்பிச்சாங்க வீட்டுக்கு வீடு மழை நீீர் சேகரிப்பு தொட்டி கட் கண்டிப்பா இருக்கணு அதாவது எல்லார் வீட்லயுமே வந்து கட்ட சொல்லி உத்தரவு போட்டாங்க அப்பறமா புதுசா வீடு கட்றவங்ளா இருந்தா ஆ அரசாங்கத்துகிட்ட அனுமதி வா வாங்வாங்க அதுல மழை நீர் சேகரிப்பு தொட்டியு சேத்து அவுங்க கட்றாங்க அப்படின்னு இருந்தா மட்டுந்தா அனுமதி குடுத்தாங்க அந்த மாரிலா அப்போ இருந்துது ஏன்னா மழை நீீர் சேகரிப்புக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவொ குடுத்தாங்க அந்தளவுக்கு முக்கியத்துவொ குடுத்ததுனால வந்து பூமி வந்து குளிரிது குளிர்விக்கப்பட்டது அதனால வெயிலின் தாக்கொ மனிதர்களுக்கு அந்தளவுக்கு தெரியல ஆனா இ ப்போ வந்து மழை நீருக்கு சரி மழை நீர் சேகரிப்புக்கு சரி மரம் வளர்ப்புக்கு சரி காடுகள் அழிக்காம இருக்றதுக்கு சரி இந்த நாலு விஷயத்துக்குமே மனிதர்கள் வந்து என்ன குடுக்கல முக்கியத்துவொ குடுக்கல அதனால வெய்லின் தாக் கம் அதிகமாகி நம்ள என்ன பண்ணுது வாட்டி எடுக்குது வெயில்
இந்த தண்ணீர் பற்றாகுறைக்கு இது ஒன்னுதா தீர்வுங்ளாமா தண்ணி தொட்டி கட்டி அந்த தண்ணிய சேமிச்சு வச்சா அது மட்டு போதுமா மா வெயில் தாக்கொ கொறைஞ்சிருமா
ஆமாப்பா தண்ணீர் பற்றாக்குறைக்கு சொல்லுங்கப்பா
அதாம்மா தண்ணீர் கற்றப்பற்றாக் கொறைக்கி இந்த தண்ணி சேமிப்பு அது மட்டு போதுங்களாமா மத்தபடி நா என்ன நெனைக்கிறேனா மரொ வளத்தா கொஞ்சொ தண்ணி சேகரிக்கப்படு
ஆமாப்பா கண்டிப்பா அது கொ கொஞ்சம் இல்ல நெறையாவே மரம் வளர்க்கறதுனாலே ஆமா மழ மரம் வளர்க்கறத பத்தி ஒரு நம்மளுடைய ஒரு முக்கியமான தேசத் தலைவர்கள் வந்து மரம் வளர்த்தலுக்கு மிக முக்கியத்துவம் குடுத்து மக்கள வந்து மரம் வளர்க்கதுல ரொம்ப ஊக்கோ ஊக்கப்படுத்துனாரு அவரு யாருன் தெரியுமாப்பா
தெரியுங்மா ஆ ஏ பி ஜே அப்துல் கலாம் சரியா சொல்றனாமா
கண்டிப்பா பாக்க சரியா சொன்னீங்க
அவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மரங்கள் வளத்தாங்ளா அவங்களோட வழியில்ல வந்த இப்போ தமிழ்நாட்டின் நடிகர்ன்னு சொல்லப்படக்கூடிய அ தான் நகைச்சுவை நடிகன்னு சொல்லப்படக்கூடிய விவேக் அவர்களு அப்துல் கலாம் அவரோட வழியில வந்து மரங்கள் வளத்தாங்கன் தா நா கேள்விப்பட்ருக்
ஆமாப்பா அவர் வந்து அப்துல் கலாமுடைய ஒரு மிக பெரிய ரசிகர்னு சொல்லலா அதுனால அவர் வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய வழிகள பின்பற்றணு அப்டின் சொல்லி அவர் வந்து அய் அவர் தா வந்து இவர வந்து நீங்க எனக்கு நல்லது ஒண்ணு பண்ணனு அப்டின் நெனச்சிங்னா நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க நாட்டுக்கு நீங்க நல்லது பண்ணனுன் நெனச்சிங்னா மரம் வளருங்க அப்டின் சொல்லி சொல்லிட்டு போனாரு அப்போ வந்து கேப்பாரு இவரு ஐயா எத்தன மரங்கள் வளர்க்கணு அப்டின் அப்ப அவர் சொல்லுவாரு ஒரு இருவத்தஞ்சு லட்சம் ம மரங்கள் வள வளங்க உங்க வாழ்நாள்ல அப்டின் சொல்ட்டு போவாரு இந்தியா முழுக்க அப்டி இருக்குறச்ச இவர் வந்து ஆனா இவரால அவ்வளோ மரங்கள் வா முடியல ஆனா அம்பதாயிரம் மரங்கள் கிட்ட வள நட்டு வெச்சாரு அம்பதாயிரம் கிட்ட அவரு மட்டு இல்ல அவரு அவர சேந்த சில மனிதர்கள் ஆ சில குழுக்கள்ல இருந்து அப்ப என்ன செய்லா தன்னார்வ தன்னார் ர்வர் நிறுவனங்கள் இருக்குல்ல தன்னார்வு தொண்டு நிறுவனங்கள் சொல்லிட்டு அவுங்க கிட்ட இருந்து அந்த மாதிரி எல்லாரு சேந்து மரங்கள்லா வளர்க்க ஆரம்மிச்சாங்க யாருடைய தூண்டுதலின் படி விவே விவேக் அவர்களுடைய தூண்டுதலின் படி விவேக்குக்கு வந்து யாருடைய துணிதல் அவருக்கு வந்து அப்துல் கலாம் உடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய தூண்டுதல் படியு ஒரு அவருடைய ஒரு அறிவாற்றல்லு அறிவுரைய படியு வளர்க்க ஆரம்மிச்சாரு
ஓ சேரிங்கம்மா சேரிங்கம் இன்னு இந்த மரங்கள்லா நடைமுறையில இருக்குதுங்ளாமா
என்னங்ப்பா
இல்லம்மா இன்னு அந்த மரங்கள்லா நறைமுறையில் இருக்குங்ளா ஏன்னா இப்பெல்லாங் பெரும்பாலான மனிதர்கள் தன்னுடைய தங்களுடைய சுயநிலத்திற்காக வீடு கட்டும் பணிகளுக்காக ஜன்னல்கள் நீ நீங்க சொன்ன மாதிரி கதவுகள் அதெல்லா அதோட பயன்பாட்டுக்காக மரங்கள்லா வெட்டப்பட்டுட்ருக் க்குறதாக கேள்விப்பட்ருக்க
ஆமாப்பா கண்டிப்பா அதாவது வந்து மரங்கள வெட்றாங்க மாமப்பா மரங்கள வெட்றாங்க மரங்கள வந்து வளக்கறது கெடையாது ஆனா வந்து இப்போ அது நீங்க கேக்ற மாரி அது இப்ப பயன்பாட்டுல இல்லேனு தா சொல்லுவ ஏனா வந்து நகைச்சுவையா அப்துல்கலாம் ஐயாவுமே காலமாயிட்டாரு நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களு காலம் ஆயிட்டாங்க அதனால வந்து இப்போ அந்த பான்டி இப்போ இருக்ற நடைமுறையில அந்த ஒரு இது வந்து அந்த ஒரு எண்ணம் வந்து பயன்பாட்ல இல்ல ஏ என்ன இது மனிதர்கள் வந்து அதுக்கு ஒரு படி மேலப் போயி இருக்ற மரங்கள வெட்டி வீடு கட்டி தன்னோட சுயநல புத்திய தா வெளில காமிச்சிக்கிறாங்களே தவிர யாருக்கு மரோ வளர்க்கணு அப்டின்ற இது இல்ல சொல்லலா சொ அப்டினு யா சொல்லல சொல்ல முடியாதுப்பா ஏதாவது ஒரு எடத்துல யாராவது வேணா வளர்க்கலாம்
இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட முடி இந்த மரங்கள் வளர்க்கும் பணிங்கறது அவங்களோட முடியாம நம்ம ஸ் இந்த மனிதர்களுக்கு அந்த இது வரணுங்கம்மா ஒவ்வொரு த்தரு ஒவ்வொரு குடும்பத்தினரு ஒவ்வொரு வீட்டிற்கு ஒரு குறைந்தபட்சம் ரெண்டு மரங்களாவது வளர்க்கணு இப்போ வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்டின்னு இப்போ வந்துட்டு அவஸ்திப்படக்கூடிய மக் கள் ஏ வந்துட்டு முன்கூட்டியே யோசிக்க மாட்டறாங்கன்றது தெரியல இப்போ அவஸ் திபட்றதுக்கு போகயாச்சு யோசிக்க மாட்றாங்க இதனால என்ன பயன் இதனால என்ன காரணத்தினால அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாகுது இந்த தண்ணீர் பற்றாக்குறை எதுக்காக வருது அப்டின்றது கொஞ்சோ சிந்திச்சி பாத்தாங்க அப்டினாலே இதுவுடையப் பாதி தீர்வு நமக்கு கெடைச்ச மாதிரி ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி ஆ தண்ணி சேமிப்பு திட்டம் ஒன்னு குறைஞ்சபட்ச தண்ணியவாச்சி நம்ம அவுங்கம் மேலே மழை நீர்ல இருந்தே சேமிக்கிலா அது ஒன்னு இன்னொன்னு வீட் ஒரு ரெண்டு மரங்கள் வளர்த்தா கூட போதுமான அளவுன்னு நா சொல்லுவ இந்த விழிப்புணர்வானது எல்லா மக்களிடையு போய் சேரணும்
கண்டிப்பா கண்டிப்பா பா
மரம் வளர்க்கும் அந்த அந்த பயன அந்த பயனையு மக்கள் வந்துட்டு அறிய மாட்டாங்க இப்ப உள்ள மக்கள் எல்லா அவுங்களுக்கு இதுபே சேந்துபே சேரணுமா
ஆமாப்பா கண்டிப்பா
இதனோட பயன பத்தி தெரியாம இருக்கிறதுனாலதா ஒரு சில மக்கள் இன்னு ஆமரங்கள கதவாகவோ ஜன்னலாகவோ மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கறாங்க வீட்டிக்கு ஒரு மரம் வளக்கறது அப்டின்றது தண்ணீர் சேமிப்புக்கு செரி பூமி குளிர்வுக்கும் செரி இயற்கை வளங்களுக்கு செரி நன்மை அப்டின்றத அவுங்க புரிஞ்சிக்க மாட்றாங்கமா
ஆமாப்பா மிக சரியா சொன்னீங்க
வேற ஏதாவது காரணோ சொல்லுவீங்ளாமா தண்ணீர் சேமிய பற்றா குறைக்கி
வேற ஆமாப்பா தண்ணீர் பற்றாக்குறைக்கு வந்துட்டு இதுதா நம்மளுடைய நம்மளுடைய பூமிய பூமிக்கு மேல ஒரு ஒரு உறை இருக்கு அது என்ன தெரியுமாப்பா
அது ஓசோன் லேயர் அப்டின் சொல்லி சொல்லிருவாங்கல்லமா அது
ஆமாப்பா ஓசோன் படலம் அப்டின் சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த ஓசோன் படலம் தா வந்து பூமிய வந்து எந்த கதிர்கள் கிட்ட இருந்து காப்பாதது காப்பாத்துதுன் தெரியுமாப்பா
சூரிய ஒளிகள்ல இருந்துமா அதுலருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள்ளால பூமி தாக்குப்புடிக் க முடியாது அப்டின்றதுனால அந்த படர்கள் வந்துட்டு அந்த ஓஸ்
புறஊதா கதிர்கள்
ஓ சரிங்மா
அந்த கதிர்கள் பேரு வந்து புற ஊதா கதிர்கள்
அந்த கதிர்கள வந்துட்டு நிறுத்தி பூமி க்கு தேவையான அளவு மட்டு அத குடுக்குதுன்னு நா கேள்விப்பட்டுருக்கேங்மா
அதேதா அதாவ்து என்னனா பூமில இருந்து வெப்பம் வந்து நேரடியா நம்மளுடைய பூமிய வந்தடையல அப்போ எடைல இந்த புற ஊதா கதிர்கள் இருக்குது இதுதா வந்து நேரடியா வந்து தாக்க விடாம ஒரு பாதுகாப்பு கவசம் போல பூமிய பாதுகாக்குது அந்த பூ அந்த அந்த ஓசோன் படலத்து மேல என்ன ஆயிடுதுன்னா ஓட்டைகள் விழ ஆரமி இதனால பூமியோட வெப்பம் வந்து அதிகமாகுது அத பத்தி நம்ம ஒரு அடுத்த தலைப்புல நம்ம பேசலாம்ப்பா
கண்டிப்பாமா கண்டிப்பா அடுத்த தலைப்புல இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசலா
பத்தி நம்ம பேசலா அடுத்த ஒரு நல்ல தலைப்புல நம்ம பேசலாம்ப்பா வச்சுட்டுங்லா
உரையாடல்க்கு நன்றிங்மா மகிழ்ச்சிங்மா
கேக்குதுங்ளாப்பா
கேட்கதுங்மா கலந்துரையாடனதுக்கு மகிழ்ச்சி நன்றிங்மா வச்சர
நன்றிப்பா நன்றிப்பா